வணக்கம் ம் மாத்தர சாப்ட்டு உக்காந்துனக்கிறேமா கொஞ்ச நேர உக்காரலானு
ஆ உக்காருங்க உக்காருங்க கொஞ்ச நேரம் அப்டினு நடங்க கொஞ்ச நேரம் உக் பாருங்க அப்புறம் ஒரு லெவன் டுவல்லோக் கிளாக்லாம் ஒரு மணி நேரம் படுத்து தூங்கி பாருங்க தூக்கம் வந்துச்சுனா தூங்குங்க
ம் ம்
அதுக்கு மேல எழுந்துட்டு என்ன பண்ண முடியுமா பண்ணுங்க நாளைக்கு எப் நாளைக்கு வந்துருவீங்களா இன்னைக்கு செக்கப் எல்லாம் முடிச்சுக்குன்னு ம் சரிங்க சரி எப்டி வரீங்க
பஸ்ஸுக்கு தா வந்தரலானுக்கிறமா ஆ எங்க மருமக வந்து இட்டுன்னு போறோனப்படி சரிப்பாப்போம் ஒண்ணு வைட்டு கிட்டு ஒண்ணும் இல்ல எதுக் வீணா தொந்தரவு பாக்கலாம் சென்னை வரரான் பாக்கலாம் வந்தா பாக்கலாம் அப்டி இல்லையா அப்படியே போயலான்னுக்கறோமா பஸ்ஸுக்கு தா
சேரிம்மா சேரிம்மா ஸ்ட்ரட் பஸ் ஏறிக்குங்க தனி பஸ் ஸ்ஸு அந்த ஏர் பஸ் வரும் போறீங்களா
ம் ம்
மிஞ்சு போன ஒரு இருநுத்தம்பது ரூவா முன்னுருபா கேட்பங்க அவ்ளோதாங்க முன்னூரூபா முன்னூரூபா குத்துட்டீங்கன்னா அ அந்த கார்ல வர சேஃப் தான் அதுலயும் நீங்க அங்க வந்து வேலூரல இறங்கிட்டு பஸ் மாதிட்டிங்கண உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த பஸ் ஏத்து ஏத்து அனுப்புங்க அதுல வந்துருங்க அதா ஒங்க பையன் இருக்கா அப்டின்னாங்கலேங்களா ஒங்க பைய்யன மட்டு நாளைக்கு இப்போ வந்து சேஃபா கொஞ்ச பஸ் ஏத்திட்டாங்கன்னா இந்த நார்மல் பஸ் ஏறாதீங்க அது ஏ சி பஸ் இருக்குகில்லேங்களா அதுல ஏறிட்டீங்கனா சீட் குடுத்துருவாங்க தனித்தனி சீட்டு இப்ப அவர் கால் அடிபட்டுக்குது சொல்லிருக்கீங்க உங்க கணவருக் ந்து அப்ப வந்து அவங்க தனியா உட்காரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லத அமைதியா உக்காந்துட்டு வருவாங்க நல்லா இருக்கும் ஒன்னும் பிரச்சன இருக்காது ம் ம் ம் ம் ம்
இருக்கீங்களாமா?
ஆ சாப்ட்டோம்மா இட்லி சாப்ட்டோ அ சாம்பார் இருந்துச்சு அதே ச செஞ்சுட்டெ சிரும்பருப் சாம்பாரு இட்லி வச்சுட்டு வட மட்டு பக்கத்து வீட்ல வட போட்டாங்க அது மட்டு வாங்கிக்கணு அ நல்லா இட்லி சாம்பார் வ ட சாப்ட்டுட்டு மாத்தர போட்டு எ சின்ன பையனுக்கு தாங்க சமச்சு சாப்பாடு குடுத்து அனுப்பனு இதுக்கு மேல தா ஆரம்பிக்கணுமா பதினோரு மணிக்கு மணிக்கு இதோ முடுச்சுருவே அரிசி ஊற போட்டுட்டுருக்கே அ சாப்பாடு செஞ்சுட்டு அவனுக்கு குடுத்தா விட்டுட்டென்னா ஆ முடுஞ்சுடு ஒன்னு பிரச்சனையே இல்ல
ம் காலைலே செஞ்சு குடுக்க முடியாதுங்ளா
இல்லங்க செஞ்சுருவே இதுல ரொம்ப தூரஞ் இல்ல எங்க வீட்டுக்காரு எ பையனு யாருமே இல்லனா காலேலே எட்டு மணிக் செஞ்சு முட்த்து ஏழெ ஏழ்ற மணிக்கே போயிருவா அப்ப குடுத்து அனுப்பிடுவே இப்ப வந்து ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தாரோ இல்ல பைய்யே பெரிய பைய்யே வீட்ல இருந்தாலோ அத சூடா குடுத்தனுப்னா பன்னெண்டு மணிக்கு எடுத்துனு போய் குடுத்துட்டு வந்துருவாங்க பத்து நிமிஷோந்தா இங்கந்து ரொம்ப தூரோ இருந்தா அப்டே செஞ்சு குட்த்தனுப்பீடுவே
அ
இப்போ கிட்ட தானுங்க நா நானே கூட நடந்து கூட எத்துனு போய் குடுத்துட்டு வருவே இங்கெர்ந்து பஸ் ஸ்டாண்டளவு ரெண்டு கிலோமீட்ரு தா ஜாஸ்தி கூட இல்ல இருக்கா இதுல போயிட்டு வண்டில போயிட்டு குடுத்துட்டு வந்துருவே அப்போ சூடா சாப்ட்ட மாரியு இருக்கு கொஞ்சொ நல்லா சோ சாப்ட்ட மாரியு இருக்கு கொண்டு தா பசங்களுக்கு அந்த மாரி குடுக்கனு அப்பறோ நீங்க எதா சொல்ணுமா இன்னம்மா மொரங்க கீர உருவீட்டிங்ளா
உருகி வச்சுட்டுக்கிறமா உருகி வச்சுட்டு செய்ணு சாதோ செஞ்சுட்டு கொழம்புதா இன்ன வெக்கணுனு தெரில
ம்
பாக்லா சாம்பாரு வச்சுட்டு
ம்
இல்ல ரசமாது வச்சு ரசோ ச்சிட்டு மொருங்க்கீர செய்யலானுக்குறே
ரசோ ரசோ வேணமா ரசோ ரசொ வேணா சாம்பாரே கொஞ்சோ தண்ணி மாரி செஞ்சுடுங்க சாம்பார் கொஞ்சொ தண்ணி மாரி செஞ்சுட்டு முருங்கக்கீர செஞ்சுட்டீங்கனா ஒங்களுக்கு நல்லா இர்க்கு ரசோ வச்சிங்கனா ரசொ துக்கு முருங்ககீரைக்கு கொஞ்சோ ஒட்டாத மாரி இருக்குங்ளே ரசோ வந்து முருங்க கீர மட்டு கொஞ்சோ செட் ஆகாது நீங்க சாம்பார் முருங்க சாம்பாரு இல்ல நூக்கல் சாம்பாரு முள்ளங்கி சாம்பாரு அ கத்தரிக்கா சாம்பாரு அந்த மாரி சாம்பார் எதனா வச்சுட்டு நீங்க அந்த முருங்க கீர பெரட்டம்போது கொஞ் நல்லா இருக்கு கேக்கத்துக்கு கொஞ்சொ நல்லாருக்கு ம் ம் ம் ம் ம் அது கொஞ்சொ களா களாக்கொட்ட இருந்தா கொஞ்சோ பொடி பண்ணி லாஸ்ட்டா தூவி போட்ருங்க அது நல்லாருக்கு அதுவு அந்த டேஸ்ட் நல்லாக்கு வெறும்ன்னே கூட சாதத்துல பசஞ்சு சாப் போட்டுக்லா அதுவு நல்லா இருக்கு நீங்க வெறு அ அ ரசத்துல தா சாப் பட்னுல்லா இல்ல நீங் முருங்க கீரல கூட அப்டியே கூ கொஞ்சோ முருங்க கீர வெச்சுட்டு கொஞ்சோ ரைஸ் வெச்சு ட்டு அதுலயே கூட பெசஞ்சு சாப்ட்டுக்கலா நல்லா தா இருக்கு அது
ம்
நா மோஸ்ட்லி பா எப்பெல்லா முருங்கக்கீர செய்றனோ முருங்கக்கீர செய்யும்போதெல்லா நானே வந்து வேக வெச்சு அ கொஞ்சோ தண்ணி கொஞ்சோ வேக் கொஞ்சோ தண்ணி மட்டு கொஞ்சோ எக்ஸ்ட்ரா வெச்சா தண்ணி கொஞ்சோ இருத்துருவே கொஞ்சோ இருத்த குட்ச்சுக்குவே அது குச்சிட்டு அப்டியே வேக வெச்சிரு ஒரு சிலர்லா என்ன பண்றாங்க சுடுதண்ணி நல்லா கொதிக்க வெ ச்சு அதுல முருங்க கீர போட்டற்றாங்கோ அந்த தண்ணிய வடிச்சுட்டு அதுக்கு மேல அத தாளிக்கெறாங்க அது ஒரு மாரி கொழ கொழன்னு ஆயிடுத்துப்பா நல்லாவே இல்ல அது இந்த மாரி செய்றதுமா கொஞ்சோ நல்லா இருக்கு எப்டினா நார்மல
போய்டாதுமா தண்ணிய எடுத்துட்டெ
ஆமாமா அதா ஒரு சிலர்க்கு அது தெரில அது வேக வெச்சு அந்த தண்ணி எடுத்துற்றாங்க அது கசப்பா கசப்பு தன்ம குடுக்குது க கீர செரியா இதாகலன்றது க்கல ஒரு சில வெ கீர எல்லா கொஞ்சோ ரஃப்பா இருக்கு அதெல்லா என்ன பண்றோ கொநேர் வேக வுட்டா தண்ணி இருத்தற்றாங்க ஆனா பச்ச கலர் தண்ணி அ துலயே சக்தி எல்லா போய்டு இரும்பு சக்தி அது மெயின்னே அதுல தா எந்த ஒரு பொருளு சுடுதண்ணில போடும் போது அதோட தன்ம வந்து அந்த சுடுத தண்ணில எழந்துரு அது அதுதா நம்ம குடிக்கறோ ஆனா அது ஒரு சிலர் என்ன பண்றாங்க து அப்டியே இது பண்ணிக்கெறாங்கப்பா அது எப்டித்தா பண்றாங்களோ தெரில எனக்கு ம்
உங்க தங்கச்சி இருக்குறாங்கள பேச்னாங்களா
ஆ தங்கச்சி பேஸ்னாங்க நேத்து எங்க்யோ வெளிய போறேன்னு சொன்னாங்க இன்னெக்கி எதும் பேசல பண்ணணு இது மனதா அவ்ங்களுக்கு பண்ணி என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கேக்கணு ஏ தங்கச்சி பையன் ஸ்கூலுக்கு போறாங்களீங்களா காலில அவனுக்கு ரெடி பண்ணி அவ்ங்க ஹஸ்பண்ட அனுப்புறதுக்கே பத்து மணி ஆய்டுது அவுளுக்கு அதுக்கு மேல இவோ குளுச்சுட்டு சாப்ட்டுட்டு ஒக்காரறதுக்கு பதினொன் பன்னெண்டாயிடுது துணி வேல இருந்துச்சுன்னா தொவச்சுன்னு அப்டியே வேல செய்றதுலயே இருக்குறாங்க அவ குறியா கொஞ்ச நேரோ ஒக்காந்து ஃப்ரீயா நம்ம கிட்ட பேசலா ஆ அ அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கலா என்ன பண்றீங்கன்னு கேக்க அதெல்லா கெடையவே கெடையாதுமா ம்ம்
அவ வேல என்னவோ அதுதா முக்கியோ
ஆ ஆமா அவுங்க வேல என்னவோ அதுதா மு க்கியோ அவுங்க வேலல்ல தா குறியா இருப்பாங்கோ அதே நம்ப என்ன வேலல்ல இருக்கும் போது போன் பண்ணுவா இருடி வேலையா இருக்கு நா அப்பறொ பேசறேன்னா ஆ கடையாது கடையாது இப்போதா பேசி ஆவுணுன்னுவாங்க அவுங்ளுதெல்லா ஒரு சி சட்டந்தாங்க ஏங் கேக்கறீங்க அ அவுங்க வீட்டுக்காரு வந்துட்டா பேச மாட்டாங்க மேடம் நாங்க பேஸ்னு அ இது கீழ பசங்களுக்கு சொல்லி் குடுக்கும் போது அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்ப பேசக்கூடாது அதெல்லா சொல்லுவா சேரி அப்போ நீ யா பண்றியோ பண்ணுன்றது மாரி நானு வுட்டுர்ரது அவள நா எதுவு இது பண்ணிக் எப்ப பேசுறாலோ பேசிக்கெற்து அவ்ளோதா ம் டி வி சவுண்டு கேக்குதுமா நீங்க கொஞ்சோ உள்ள வந்து பேச்றீங்களா
உள்ளத்தா அ டி வி சவுண்ட் இல்ல வெளியே எதோ வித்துட்டு போறாங்கோ
ஓஹோ எதோ வெளிய வித்துட்டு போறாங்க அதா சவுண்ட் ஒரு மாரி கேக்குது
வெளிய எதோ மைக்கில அலவுன்ஸ் பண்ணின்னு வித்துன்னு போறாங்க
ஆ அப்டிங்ளா ஆமா இப்பெல்லா ஒரு மாரி ஈஸியா கெடச் சீருது இது நம்ம வீட்டுக்குள்ள என்ன வேல செஞ்சிருந்தாலு இவுங்க அது அலோன்ஸ் பண்றதுனால சவுண்ட் கேட்டு நம்ம வெளிய ஓடுறோ இல்லீங்களா அது என்னா பொருள் கேட்டு நம்ம வந்து வாங்கிக்கிறோ அது அது என்னான்றது த்து ஆனா இது ஒரு வகையா நல்லா தா இருக்குது நம்போ காசு சில நெனைக் விக்கிறோ மைக் சவுண்ட் வச்சுட்டுலாண்டு இவ்ளோ சவுண்டு போட்டு கத்துறாங்களேன்ட்டு
ம்
இல்லண்ட்டு அதுனால அ
ஈஸியாதாங்குது எளநீரு அப்டிதா வித்துன்னு வராங்க இந்த பழைய சாமானுங்க
அ ஆ சொல்லுங்க சொல்லுங்க
பழைய சாமானு வாங்குறதுக்கு அதுக்கு அப்டிதா மைக் செட் போட்டுட்டு போறாங்க
ஆ
அந்த மாரி எளநீ எளநீ எளநீனா நமக்கு இங்கிருந்தே கேட்டுன்னு நம்ம போயிற்றோ எள்னி வாங்கிறோ சாமானு எதாவுது பிளாஸ்டிக் சாமா பழசு கிழசு எதனா இருந்தா போல்லா அது மாரி அதுதா அ
அந்த மாரிதா அதுதா அது சவுண்ட் வரு போது எவ்ளோ இதுல சத் சப்போஸ் கம்முன்னு போனாலோ இல்ல வாயல சவுண்ட் போட்டுனு போனாலோ நம்மளுக்கு கேக்குறது இல்ல செரியா
கேக்குறது ஆ
இப்ப வந்து எல்லாருமே தக்காளி கூட மைக்கு தாப்பா தக்காளி நாலு கிலோ பத்து ரூபா நாலு கிலோ பத் து ரூபா அஞ்சு கிலோ நூறு ரூபா அந்த மாரி வராங்களீங்களா அப்ப வந்து எங்கனா சவுண்ட் கேச்சுன்னா ஓ தக்காலி காரே வன்ட்டாங்கோ நம்ம வாங்கிக்கலா அப்டின்ற மாரி ஒரு அலாட்டொ கெச்சிடுது நம்மளுக்கு ஒரு வகையில இது இதுல நல்ல விஷியமா தா இருக்குது எல்லாமே இப்ப எல்லாமே மைக்கல இப்ப யாரு வாயில மின்னெல்லா கத்தின்னு வருவாங்கோ தக்காளி வாங்குறீங்களோன்ட்டு இ ஐப் ப்பெல்லா அப்டி இல்ல இல்லப்பா மைக்கு தா சுடிதார் கூட விறக்தூங் கூட சின்ன மைக்கு வச்சுக்கிறாங்க பக்கத்தில அவுங்க பாட்டுக்கு வச்சுற்றாங்க சவுண்ட் வச்சு வச்சுற்றாங்க அந்த சவுண்ட் கேட்டு நம்மளு போய் வாங்கிறோ ம் அந்த மாரிதாமா அந்த மாரிதா நெஜமாதா நெஜமா நல்ல விஷியோ தா அது ம் என்ன உங்க பேர போயிட்டாருங்களா ஸ்கூலுக்கு
கெளம்பிட்டாருங்க ம் ம் பையனுக்கு த தேங்கா சாதோ பண்ணி குடுத்து அமிச்சுட்டாங்க அ கோவக்க பொரியிலு தேங்கா சாதோ அ அ
சரிங்க சரிங்க பரவாயில்ல நல்லா சமைக்கிறாங்க உங்க மருமக நல்லா சமைக்கிறாங்க வெரட்டி வெரட்டியா செய்றாங்க பொழங்குது ம்
ஆம்மா நல்லா சமைப்பாங்க
ம் ம் ம்
அ அ
நீங்ளு நல்லா சமப்பீங்ளா
உ நா ஓரளக்கு சமைப்பே நல்லானா நல்லார் காது போது
ஆ நீங்க இது நான்வெஜ்ஜு செய்வீங்ளா இல்ல வெஜிடேரியன் செய்வீங்ளா
நான் வெஜ்ஜீய செய்வே வெஜிடேரியனு செய்வே நால் வெஜ்ஜு வந்து சண்டே தா
ம்
சண்டே ஒர் நாள் எட்த்துக்குவோ உம்மேதி நாளல்லா வெஜ்ஜிதா அஅ உப்பு காரோ எல்லா கம்மியா சாப்டுவோ நாங்க
ஆ
ஆனால கொஞ்சு டேஸ்ட்டுன் கம்மியாதா இர்க்கு
ம் ஏன்னா நீங்க கொஞ்சொ ஏஜ் ஆய்ச்சிங்ளா அதுக்கு மேல் நீங்க உங்களோட சமயல் வது ஒரு மாற்றோ கொண்டு வந்ட்டிங்க ஏன்னாய் உப்பு புளிக்காரம் மின்ன போட்ட மார்லேப் போட் சாப்ட முடியா
இல்ல இல்ல உப்பே குறச்சலான உப்பு அதுலயே அவர்க்கே ஷு உகரு பிபி எல்லா இருக்குற்துனாலே உப் ப்பு உப்பு கம்மியா சாப்பனு கிட்னி ப்ராப்ளோ இர்க்குது அதுலால உப் ப்பே சேக்க கூடாது சும்மா அர உப்பு போடுவாய் இதுல டேஸ்ட்டுன்றதே இல்லே அது கொஞ்சொ அப்டியே ஆய்ஷ்ஷி இஇ டேஸ்ட்டு கம்மியாதா இர்க்கு எப்டி செஞ்சாலே டேஸ்ட் இக்குற்துல ஒதவூ உப்பி கம்மியா இந்தாவே நல்லார்க்காது இல்லியா உப் ப்பு கரக்ட்டா லெவல் இந்தாத்தா அந்த அந்த சுவையார்
சுவையாவே இருக்கு உப்பு இல்லாத பண்டோ குப்பைலேன்னுவாங்க அப்பவே ஆ அந்த மாரி குப்ப வெல போறத்தா நாம்ப இப்பு சாப்னுக்குறோ உப்பு ச்சப்புல்லா சாப்பாடு சாப்ட்டா மட்டுத்தா பிபி கண்ட்ரோல் பண்ண முடியுன்னிறாங்க புளி சேக்கூடாதுன் நு எதுமேப் சேக் கூடாதுன்னா நம் இன்னா பண்ற சொல்லுங் ம் ம் ம் ம் ம் என்ன பண்றப்ப ம் ம்ம் ம் ம்ம்ம்
மழ இருக்காங்க
இல்ல மேக மூட்டமா இருக்குங்க ஒ காலில ஒர் ரெண்டு தூறல் போட்டுச்சுங்க
உஉ
இதுக்கப்றோ தூறல் போட்ல
அஆ
ச்சேரி பாப்போ மழ எப்டிதா வர்தோன் நானு பாத்துட்டு தா இருக்க துணி துவக்கிலானா அப்பதாமா மிஷின் போட்ட அப்றம் பாத்தா திடீன்னு இன்னிக்கி ஷடவுண் னுன்னுட்டாங்க கரண்ட்டே வர்ல அமா எனக்கு ரொம்ப வேதனாய் போச்சு
என்னாடா இது இன்னிக்கி வர்க்கு முடிச்சிர்லா இன்னிக் காலில எல்லா வேலையு முடிஞ்சிருச்சு ச்செரி அப் ஓரளவு முடிச்ட்டுமே இந்த துணி வேல மட்டு இன்னிக் முடிச் சீக்ர சீக்ர அழச்சி போட்ருலா அப்டின் நெனச்சோ அ பாருங்க முடில ஆமா கரண்ட் இல்ல அதுதா ஒரு மாறி ஆவு
அஞ்சு மணிக்கு வருமா ஆறு மணிக்கு வருமா
ஆறு மணிக்கு குடுக்குறாங்க எல்லா ஏரியா லாஸ்ட் வார்டு நாங்க அம்பத்தி ரெண்டாவது வார்டு எல்லார்க்கு வாடிம்பால்ல ஃபாஸ்ட்டா ஸ்டாட்டிங்ல இருந்து எல்லாமே